ஆ வ
வணக்கம் சகோதரி
ங்க ஆ வணக்கம் வணக்கம் சொல்லுங்க
சகோதரி சொல்லுங்க
இப்போ பாத்தீங்கன்னா ஆ நா இப்போ சமையல பத்தி எனக்கு ஒரு சில ச சந்தேகம் இருக்கு சோ அப்டின்னு சொல்லி கால் பண்ணிருக்கே தெரிஞ்சுக்கலாமா எதுவு எனக்கு கொஞ்சோ விளக்கம் சொல்ல முடியுமா
நிச்சயமா எனக்கு தெரிந்த சின்னன்ன குறிப்புகளையு சொல்றே சமையல பொறுத்த அளவுல நம்ப தினந்தோறு ஒரே மாதிரியான உணவுகள திரும்ப திரும்ப சமச்சோன்னா அது வீட்ல இருக்கவங்களுக்கு ரொம்ப அழுப்பு தட்டிடு அவங்க ஒரு ஆர்வமா சாப்பிட மாட்டாங்க அவங்களுக்கு பிடிச்ச மாரி நம் உணவுக்ள் செஞ்சு குடுக்கணு அதே நேரோ வந்து சத்தானதாவு குடுக்கணு அது நம்மளோட கடமையா இருக்குல்ல ஒவ்வொரு கொழந்தைகளு பெரியவங்களு வீட்ல இருக்கவங்கக்கு ஆரோக்கிய அவ்வப்போது கவனச்சிக்கணு ஆ பெரும்பாலு இந்த துரித உணவுகள தவிர்த்து வீட்லயே சத்தா உணவுகள நம்ம சமச்சு குடுக்கலானு நெனைக்கிறே காலை முதல் இரவு வரை வித விதமா என்னென்னா பண்ணுங்கறத பத்தி நம்ம விளக்கமா பேச பேசலாமா
ஓகே நாஇந்த ஒரு சந்தேகத்துகாக தா உங்களுக்கு நா பண்ணியிருக்கே இப்ப பாத்தீங்கன்னா பிள்ளிங்க ங்க வந்து இப்ப என்ன சமச்சு குடுத்தாலும் ரொம்ப விருப்பமா சாப்பிட மாட்டேங்கிறாங்க சோ அதனால உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு எனக்கு ஒரு சில ஐடியாக்கள குடுத்தீங்கன்னா நல்லா இருக்கு அப்பிடின்றதுக்காக கால் பண்ணியிருக்கே
ஓ காலை உணவு பாத்தீங்கன்னா பெரும்பாலு நா என்ன பண்ண மொதல் நாள் இரவே வந்து பிள்ளை வகைகள் இந்த கொண்டைக்கடலை பட்டாணி இல்ல இந்த மாதிரியான கல்லை வகைகள வந்து நா ஊற வச்சுட்டு மறுநாள் காலை உணவோட நா அத அவித்து ஒரு எந்த உணவு செஞ்சாலு அதோட ஒரு ஆ ஒரு கப்பு வந்துட்டு அவித்த கல்லைகள நா குடுப்பே கொழந்தைங்களுக்கு வீட்லருக்கவங்களுக்கு நீங்க அந்த மாரி செஞ்சுரு க்கீங்ளா
ச ஆ கண்டிப்பா இப்ப பாத்தீங்கன்னா இப்போ நமக்கு கொண்டக்கடலை இப்ப நை இரவு நேரங்கள்ல ஊ ஊற வச்சு ட்டோ அப்டின்னா காலைல எழ்ந்திரிச்சோன கொண்டக்கடலைய நம்ம நல்லா சுத்தம் செஞ்சிட்டு அத அவுச்சிட்டு அதுல கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா அவுச்சிட்டு ஆ ஒ தேங்கா ஆ கொஞ்சொ திருவி போட்டு பிள்ளைங்ளுக்கு தாளிச்சு குடுத்தோ அப்டின்னா கொஞ்சம் விரும்பி சாப்புடுவாங்க அது மட்டு இல்லாம கொண்டக்கட்லய மட்டும் அந் மாரி குடுக்காம ஆ சிறுதா அந்த பயிற் வகை இருக்கு இல்லயா பச்ச பயிறு அந்த மாதிரி உள்ளதயு நைட்டு இரவு நேரத்துல ஊற வச்சுட்டு அதே மாதிரி காலைல அதயு அவிச்சு நம்ம குடுக்கலா அந்த மாதிரியு குடுக்கலா அதே இல்லாம இந்த பயிறு பச்ச பயிற நம்ம வந்து நைட்டு ஊற வச்சு அரச்சி காலைல தோசயில சேத்து தோசயா நம்ம சு ட்டு பிள்ளைங்களுக்கு குடுத்தோ அப்டின்னா கொஞ்சொ நல்லா விரும்பி சாப்புடுவாங்க
ரொம்பவே சரியா சொன்னீங்க நானுமே அவ்வப்போது சிறுதானியங்கள உணவுல சேர்த்து கொண்டுதாருப்பே நம் அதே போல இந்த காலை உணவுன் நீங்க சொல்லம் போது நா இட்லிக்கு அந்த ஊற வப்போம்ல இட்லி மாவு ஊற வைக்கிற நேரங்கள்ல நா அவ்வப்போது எனக்கு முடக்கத்தான் கெடச்சதுன்னா முடக்கத்தான் எலைய பறிச்சுட்டு வந்து அரிசி மாவோட சேத்து அரச்சு வச்சுட்டு
முடக்கத்தான் தோசயாவு நா குடுப்பே அதுல பல சத்துக்களு இருக்கு ஒரு கலர்ஃபுல்லா ஒரு பச்சை நிறமாரு க்றதுல கொழந்தைகளு விரும்பி சாப்டுவாங்க
ஆ மிக சரியா சொன்னீங்க இப்ப பாத்தீங்க அப்டின்னா கொழந்தைங்களுக்கு நம்ம ஒரே வகையான உணவ குடுக்கற்துனால அவுங்க சாப்புட மாட்டக்றாங்க ஸோ அதனால நா என்ன பண்ணுவே அப்டின் பாத்தீங்கன்னா இப்ப நீங்க சொல்ற மாரி முடக்கத்தான நம்ம செஞ்சு குடுத்தோ அப்டிங்கம்பொழுது அது பச்சை நிறத்துல பாக்குறதுக்கு கொஞ்சொ நல்லாவு இருக்கும் கலர்ஃபுல்லாருக்கும் விரும்பி சாப்புடுவாங்க அவுங்களுக்கு சத்தும் சேர்ந்துரும் ரெண்டாவ்து பச்சை பயிறு பச்ச பயிறுது அதே போல நமக்கு நம்ம தோசைல அரைச்சு தோசயாகவோ இல்ல இட்லியாகவோ ஊத்தி குடுத்தோ அப்டின்னாக்க அதுவும் கொஞ்ச பச்ச கலர்ல கலரு கலர்ஃபுல்லா இருக்கத்துனால கொஞ்சோ புள்ளைங்க அதயும் விரும்பி சாப்டுவாங்க நமக்கு அவுங்களுக்கு வேணுங்ற அந்த ப்ரோட்டினு அவுங்ளுக்கு நல்லாவே கெடைக்கும் இப்ப இது மட்டு இல்லாம அப்டின் பாத்தீங்க அப்டின்னா கேரெட்டு ஆ கேரெட்ட வந்து நம்ம நம்ப அரிசி லிக்கே எப்டி அரைக்கிறோம் ஊற வக்கிறோமோ அதே மாதிரி ஊற வச்சு எடுத்துட்டு அதாவ்து ஒரு ப ஒரு படி அரிசிக்கி ஒரு டம்ளர் அரு உளுந்து கொஞ்சம் வெந்தயம் அப்டின்ற பதத்துல ஊற வச்சு அரச்சு எடுத்துட்டு நைட்டு ஓவ நைட்டு இரவு பொழுது ஊற வச்ச அந்த மாவ அர ச்சு வச்ச மாவ புளிக்க வைத்து காலைல நம்ம இட்லி சுட போம்பொழுது கேரெட்ட நல்லா அரச்சி அந்த மாவோட கலந்து ஊத்துனோ அப்டின்னாக்கா அதுவும் ஒரு கலர்ஃபுல்லான ஒரு இட்லியாக இருக்கும் பொழுது பிள்ளைங்க இன்னும் விரும்பி சாப்பிடுவாங்க கேரட்ல உள்ள சத்துக்கள் அன்த்தும் பிள்ளைங்களுக்கு போய் சேரும் இதோட மட்டு இல்லாம கேரட்டு செய்வது போல பீட்ரூட்டு இது போல் ஆ சொல்லுங்க சொல்லுங்க
இதே போல நா காலை உணவுல வந்துட்டு பெரும்பாலு சில நேரங்கள்ல எப்பொழுது நம்ம பத்த மட்டு பார் க்ககூடாதுனு குழந்தைங்க விருப்பமா இருக்கணு சொல்லி சில நேரங்கள்ல சப்பாத்தி நமக்கு நேரம் சப்பாத்தி பூரி கால நேரத்துலங்க போது நமக்கு கொஞ்சோ நேரம் தா எடுக் கு அவசரமா கெளம்பு போது இருந்தாலுமே நா குழந்தைங்க விருப்புவாங்கறதுக்காக ஒரு சப்பாத்தி செய்யுறது பூரி அந்த மாரியான உணவுகளு செய்வே சில நேரங்கள்ல வாரத்துல ஒரு நாள் பொங்கல் இந்த மாதிரி வித விதமா தா நா செஞ்சு குடுத்துட்டு இருக்கே அதே மாரி பூரி செய்யு போது சாதார்ண உருளக்கெழங்கு மட்டு செய்யா ம பச்சி பட்டாணிய ஊற வச்சு அதோட பூரி கெழங்கு செய்யு போது ஒரு சுவையா இருக்கு அப்ப காலை நேரத்துல சில நேரங்கள்ல எங்க வீட்ல என்ன பண்ணுவோனா அந்த கிழங்கு வகைகளையு அவுச்சு முழு முழுவதுமா இட்லியா சாப்டாம ஒரு கப்ப அந்த கல்லை சொன்னேல அந்த மாதிரி ஒரு அவித்த மரவள்ளி கெழங்கு சக்கரவள்ளி கெழங்கு அந்த மாரி கிழங்கு வகைகள் அது இல்லாத பட்சத்துல சில நேரத்தங்கள்ல அவித்த முட்டை இந்த மாரியு கால நேரத்துல ஒரு எனர்ஜிக்காக நா சில நேரங்கள்ல குடுப்பே
ஆ மிக சரியா சொல்லியிருக்கீங்க இப்போ நீங்க சொல்ற மாரி பாத்தோ அப்டீனா காலைல ஒரு கப்பு கடல ரெண்டு முட்ட பிள்ளைங்களுக்கு கட்டாயோ நம்ம குடுக்கணு ஏன்னா இப்ப வந்து பிள்ளைங்களுக்கு வந்து சத்தான உணவுகள குடுத்தாதா அவுங்க பின்னாடி காலங்கள வரு காலங்களல நம்மள மாதிரி கஷ்டப்படாம கொஞ்சோ ஆரோக்கியமா இருக்கிறதுக்கு நெறய ஒதவியா இருக்கு சோ தினந்தோறும் அவுங்களுக்கு ரெண்டு முட்டை நம்ம காலை உணவுல சேத்து குடுத்துட்டோ அப்டின்னா அவுங்களுக் போதுமான சத்துக்கள் கிடைக்கு அப்டிங்கறது ஒரு நல்ல விஷயத்ததா சொல்லியிருக்கீங்க இப்போ அடுத்தத பாத்தீங்க அப்டின்னாக்கா நம்ம இப்ப சப்பாத்தி செய்றோ அப்டிங்க பொழுது அதுல வந்து ஒரு கேரட் அரச்சு அந்த தண்ணிக்கு பொழுது நம்ம நார்மலா அந்த மாவு பெசய்யு பொழுது அந்த கேரட்ட அரச்சு அதுல உள்ள தண்ணி எடுத்து பெசஞ்சு நம்ம செஞ்சாலு அதுவு பாக்குறதுக்கு கொஞ்சோ நல்லா கலர்ஃபுல்லா இருக்கு பிள்ளைங்க நல்லா விரும்பி அது எந்த எந்த உணவு குடுத்தாலும் பிள்ளைங்களுக்கு எவ்ளோ சீக்கிரம் சத்துக்கள் நம்மளால சேக்க முடியும் ஏன்னா இந்த மாரி காய்கள குடுக்கும் பொழுது பிள்ளைங்க விரும்பி சாப்ட மாட்டேங்கிறாங்க சோ அதனால எ நம்ம நம்ப என்ன பண்ணலா இது மாரி எதுலயாது சேத்து குடுத்தோம்னா அவுங்களுக்கு சத் துக்கு சத்து போயிரு பிள்ளைளுக்கு சாப்ட்ட துக்கு வயிறு நெறஞ்ச மாதிரி இருக்கும் அப்டின்ற மாரி நம்ம யோசிக்கிறது நல்ல விஷ்யோம் ரெண்டாவுது பாத்தீங்க அப்டின்னா நம்ம கடல ஆ கொரு ஒரு ஒரு குருமா செய்றோ அப்டின்னா அதுல உருளக்கெழங்கு மட்டு போட்டு செய்யாம ஆ பச்சை பட்டாணி அல்லது கொண்டக்கடல அல்லது கேரட்டு பீன்ஸ் அந்த மாரி காய்கறிகளையு நல்லா சேத்து நம்ம செஞ்சு குடுக்குறது பிள்ளைங்க நல்லா விரும்பி சாப்புறதுக்கு கொஞ்சோ வசதியாக இருக்கு அப்டின் நெனக்கிறே
ஆமா நம்ப காலை உணவு அப்டிதா பேசிருக்கோ அதுல காலை உணவு வந்து நம்ப அதிகபட்சமா தோச இட் லி அ அந்த மாதிரி உணவுகள் இப்ப தோசனா தெனமு ஒரே மாதிரியான சட்னியவே நீங்க அரைக்காம ஆ சட்னியிலயே பல வகைகள் இருக்குல ஒரு நாளைக்கு வெங்காய தக்காளி பட்டமெளகாய் இந்த மாதிரி வச்சு ஒரு கார சட்னி ஒரு நாளைக்கு தேங்காய் சட்னி தேங்காயு பச்ச மிளகாயு வைத்து அரைக்ற தேங்காய் சட்னி ஒரு விதமா இருக்கு அதோட மட்டு இல்லாம சில நேரங்கள்ல வேர்க்கடலை சட்னியு இருக்கு நம்ப பொட்டுக்கடலை வைத்து அரைப்போம்ல அதே மாதிரி வேர்க் கடலய கூட நம்ம வருத்துட்டு அரைக்கலா வேர்க்கடல சட்னியு நல்லா சுவையா இருக்கு பொங்கல பொருத்தீங்கன்னா நம்ம பெரும்பாலு பொட்டுக்கடலை சட்னி இல்லனா தேங்கா சட்னி தா செய்வோ சில நேரங்கல்ல இட்லிக்கு நா சாம்பார் வச்சு குடுத்துட் இந்த மாரி வகவகயா வைக்கும் போது ஆர்வமாவு இருக்குமுல்ல தெனமு ஒரே இட்லி தோச அப்டினு அழுத்தாம இன்னைக்கி என்ன சட்னி செஞ்சிருக்க இன்னைக்கி என்ன இப்டிதா செஞ்சுருக் க அப்டின்னு ஒரு ஆர்வத்தோடயே கொழந்தைங்க கேக்குறாங்க சப்பாத்திய பாத்தீங்கன்னா சரி எப்பொழுது குருமானு வைக்காம சில நேரங்கள்ல தக்காளி தொக்கு இந்த மாதிரி ஒரு வித விதமாவு நா செஞ்சு குடுத்து அவுங்கள விரும்புற மாரி சாப்ட வைக்க முயற்சி பண்ணி ருக்கே
ஆ கண்டிப்பா அப்ப நீங்க சொன்னது பாத்தீங்கன்னா நிச்சயமா ஒரு நல்ல விஷ்யந்தா சொல்லிருக்கீங்க இப்ப டப்ப டெய்லியு பாத்திங்கன்னா இ பெரும்பான்மையான எல்லாரு வீட்லயு பாத்தீங்கன்னா காலேல சாப்பாடு அப்டினா இட்லி தோச இட்லி தோச இதுதா அதிகப்படியான எ வொ சாப்பாடா இருக்குது சோ நம்ம அந்த இட்லி தோசைக்கு பாத்தோம்னாக் க நம்ம ஒரு வித விதமான சட்னிகள் செஞ்சு பிள்ளைங்களுக்கு குடுத்தோ அப்படிங்கம் பொழுது கண்டிப்பா வந்து அவுங்க விரும்பி சாப்பற்றதுக்கு கலர் கலரா இருக்கா அப்டின்றத பாத்து விரும்பி சாப் பற்றதுக்கு கொஞ்சோ நல்லாருக்கு அத விட பாத்தீங்க அப்டினா இந்த பொட்டுக்கடல ம் கடல பருப்பு இதல்லா நல்லாவ கொஞ்ச ல லேசா வறுத்துட்டு பொன்னிரமா லைட்டா வறுத்துட்டு நம்ம வந்து அத அரச்சு பொடி வச்சு எண்ண ஊத்தி நல்லண்ண ஊத்தி குடுத் தோ அப்டின்னாலு நல்ல சாப்பற்றதுக்கு அ பிள்ளைங்க விரும்பி சாப்பற்றதுக்கு நல்லாருக்கும் அதுனால சாப்பற்றதுனா விரும்பி சாப்புடுவாங்க ஒரே வி விதமா ஒரே சட்னிய திரும்ப திரும்ப செஞ்சு குடுக்காம நீங்க சொல்ற மாரி தேங்கா சட்னி ஆ மாங்கா சட்னி எல்லா செய்யலா மாங்கா சட்னி தேங்கா சட்னி நிலக்கடல சட்னி பொட்டுக்கல்ல சட்னி ஆ கேரட்டு சட்னி இது மாரி நெறைய நம்ம கொஞ்சோ பிள்ளைங்களுக்கு கொஞ்சோ ஒடம்புக்கு சத்தா இருக்கற மாதிரி நம்மளும் சாப்பற்றதுக்கு விரும்பி சாப்பணும் நமக்கே ஒரே நாளக்கி ஒரே சட்னிய சாப்ட்டோமுனா அதோடைய சுவையே நமக்கு வேண்டா அப்டிங்கற மாரி வெறுக்குற மாதிரி ஆயிறு சோ அதுனால நம்ம இந்த மாதிரி ஒரு நாளைக்கு ஒரு சட்னி அப்டிங்கற பொழுது குடுக்கும் பொழுது பிள்ளைங்களும் விரும்பி சாப் நமக்கு கொஞ்சம் திருப்தியா இருக்கும்
ஆமா சரியாவே சொன்னீங்க பெரும்பாலு நா உணவு வகைகள்ல வந்து நீங்க சொன்ன மாரி கல்லை வகைகள் சிறுதானியங்கள சேத் த்துக்குறே சில நேரோ தோசனாலு ஒரே மாதிரி தோசையா இருக்கணு அப்டினு கொழந்தைங்க அலுப்படைய கூடாதுங்கறதுக்காக பொடி தோச நம்ம பொதுவா இட்லிக்கு தொட்டுபோம்ல பொடி அந்த பொடிய தோச மேல தூவி எண்ணெய் ஊற்றி அந்த மாரி பொடி தோச செய்றது சில நேரங்கள்ல முட்டைய உடைத்து ஊத்தி முட்டை தோச அப்டி இல்லன்னா கொழந்தைங்க வந்துட்டு ஏ பசங்க எல்லா பாத்தீங்கன்னா கேரட்ட தனியா குடுத் தா சாப்ட மாட்டாங்க என்னா பண்றது கேரட்ட வந்து ச எப்பொழுதும் போல செதுக்கி சிரிய பல்லுகளா சிக்கிட்டு அத தோச மேல மென்மையா தூவி விட்டு அந்த மாதிரியே ஒரு சத்தா தோசைகல்லயே பல வகைகளை ஏற்பாடு செஞ்சு அப்பிடியுமே நா குடுக்க முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கே சில நேரங் நல்ல கேழ்வரகு மாவு இருக்குமுல்ல அத ராகி அத வந்துட்டு என்ன பண்ணுவனா தோச மாவுல கொஞ்சமா கலந்து அந்த தோசையுமே நா ஊத்தி குடுக்கிட்டு தா இருக்கே இது சரிதான
ஆ சுங்க சிறப்பா செஞ்சுட்டு இருக்குறீங்க சிறப்பா செஞ்சுட்டு இருக்கீங்க இப்ப உங்கள்ட்ட இருந்து நறைய விஷயங்கள் நம்ம தெரி்ஞ்சுக்கிறதுக்கு ஒரு உதவியா இருக்கு இப்ப பாத்தீங்கனா காலைல நம்ம வந்து கேழ்வரகுலா சாப்புறது ரொம்ப நல்லதான ஒரு விஷ்யொ நம்ம ஒடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சியா உள்ள ஒரு சாப்பாடு அது சோ நம்ம அத அப்டியே கேழ்வரகு கூழ் அந்த மாரிலா செஞ்சு குடுத்தா பிள்ளைங்க சாப்பிட மாட்டாங்க நீங்க சொல்ற மாதிரி மாவுல கலந்து தோசயா அந்த மாரி நம்ம கலந்து குடுத்தோ அப்டினாக்கா கண்டிப்பா சாப்புறதுக்கு நல்லா இருக்கு இப்ப நீங்க சொல்ற மாரி பாத்தீங்கனா ஆனியன் தோச முட்டை தோச அப்பறொ ரவா தோச இது மாதிரியே ஒரு நம்ம கொஞ்சொ செஞ்சு குடுத்தோ அப்டின்னாலும் விரும்பி சாப்டுவாங்க பிள்ளைங்க ரெண்டாவது நீங்க சொல்ற மாதிரி நம்ம தினமு தோச இட்லி அப்டின் குடுக்குறத விட ஒரு நாள் பொங்கல் பூரி இந்த காலை உணவு அப்டிங்கும் பொழுது காலை உணவு ஒரு ஒரு நேர த்துக்கு ஒரு உணவு அப்டிங்கிற மாரி இட்லி பொங்கல் பூரி தோச இந்த ஆனியன் தோச உத்தாப்பம் அப்டிங்கிற மாரி நம்ம செஞ்சு குடுக்குறது நல்லாருக்கு இப்போ உங்ககிட்டேருந்து நா ஒரு நறிய விஷயங்கல நா கத்துக்கிட்ட நா நெனைக்கிறே சோ பிள்ளைங்களுக்கு இனிமேலும் ஒரு நாளைக்கு ஒரு உணவு அப்டின்ற மாதிரி ஒரு விதத்துல நா செஞ்சு குடுப்பே காலை உணவு அப்டிங்கறது எங்க வீட்ல இனிமேலு ஒரு கிழங்கு ஒரு அவியல் முட்ட அவியல் ஆ ம் சிறுதானியம் அப்டி போன்ற உணவுகள கண்டிப்பா எங்க உணவுல சேர்த்துப்பம் காலை உணவுல கண்டிப்பா சேர்த்துப்போம்
நிச்சயமா சத்தான உணவு பொருள்கள சாப்பிடுங்க அவ்வப்போது காலை நேரத்துல ஒரு சில பழங்கள் சாப்பிறது நல்லதுதா
வந்துட்டு சாப்டு முடிச்சாலு கொஞ்சமா குடுங்க சத்தான விஷயங்கள ப ப நம்ம முன்னெடுப்போம் நம்புறே நன்றி
நன்றி நன்றி